கேக்குதா ஹலோ
ஹலோ
கேக்குதா டி
ஓ கேக்குது
ஓ என்ன பண்ட்டிருக்க
நானா நா மூவி பாத்துட்டு இருக்கே ஒரு சீரீஸ் பாத்துட்டு இருக்கே
வந்துட்டு நம்ம ஒரு சீரீஸ் பாப்போம்ல அதில இன்னும் ஒரு எபிசோட் இருக்குல்ல
ஆமா
புக்கா இருக்குது கூகுள்ல
அப்புடியா
நா போய் நே த்து நைட்டு தா உட்காந்து ரீட் பண்ணே
ஓ
நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன வருன்ற து நா ரீட் பண்ணிட்டே
ஏ எனக்கும் சொல்ரி பிளீஸ் டீ
அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடோட முடியாது மூணு சீசன் மொத்தம்
அய்யோ
எம்டிடிபி ஃபஸ்ட் சீசனு எம்ஹச் டிபி செகண்ட் சீசனு எம்எல் டிபி தேர்ட் சீசனு
அப்படியா இதெல்லாம் தெரியாம பைத்திகாரியாட்டு ஒக்காந்துண்டிருந்தமே
இப்படி மூணு சீசன் இருக்கு ஃபஸ்ட் சீசனுக்கு ஆனா என்ன தெரியுமா பண்றாங்க புக் புக்ல இருக்கிறதுக்கும் அவங்க நம்ம காட்டுறதுக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு
ஓகே
ஒரு சீன் வருல்ல த என்னது ப்ச் இங்க போவாங்க அவங்க அவங்கம்மாவோட எடம்னு சொல்லிட் கூட்டிட்டு போவானா அங்க வச்சு தான சண்ட வரும் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவ் ஃப்ரெண்ட்ஸெல்லா வந்திருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டுவேர் மட்டு இரு க்கும் போது அவங்க ரூம்ல இருக்கும் போது டப்புனு கதவு தெரப்பாங்க ஆனா அது ஏக் ஆக்சுவலா புக்ல எப்பிற்ருகுன்னா ரூம்ல இருக்கிற மாரி இல்ல அவங்க பூல்ல ஸ்விம்மிங் ஃபூல்ல இருக்கிற மாரி இருக்கு அப்பதா டப்புனு வந்து அவ வந் து ஹஹம் அப்டீன்னு பண்ற மாதிரி புக்ல எழுதிருக்காங்க ஆனா சீன் வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கி நா படிச்சு பாத்தே இனி வந்து நெக்ஸ்ட் ரெண் டு சீசன் இருக்கு பாத்தியா அ தயு உக்காந் படிக்கலான்ருக் கே
இப்ப கடசி எபிசோட்ல என்ன ஆச்சு
சொன்னா உனக்கு சுவாரஸ்யம் போயிருமே
ஏ நா ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கே தெரியுமா
ஆனா சேர மாட்டாங்க இந்த இந்த சீசன்லல்லா அவங்க சேர மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க அந்த மூணாவது சீசன்லதா சேருவாங்க
அய்யோ அவ்ளோ வெயிட் பண்ண வேண்டியதிருக்கா
ஆ ஆனா இதுல வந்து இப்போ ஒன் டே அப்டீன் சொல்லி போயிருக்காங்களா ஒன் டே மட்டு அப்டீனு
ஆமா
போயி நல்லா என்னது குதிர சவாரிலாம் போவாங்க ஹார்ஸ் ரைட் போயி அப்றோ பீச்ல வெளையா டீ அதுக்கப்றோ என்னது கேண்டில் லைட் டின்னர்லா போயி அவுங்க கேண்டில் லைட் டின்னர் பீச்ல அவ வந்து ஏற்பாட் பண்ணிர்ப்பா
சொமயாருக்குமே
ஏ அப்புல்லா பண்ணி ஆல்ரெடி ஒரு பீச்ல அந்த மாரி ஒரு சீன் வன்ச்சு ல ஆ கிட்டத்தட்ட அந்த மாரி இது வந்து பே அதாது எந்த லைட்டுமே இருக்காது அந்த கேண்டில்ஸோட லைட் மட்டுந்தா இருக்கு
ஓகே
இப்டி போய் யி அங்க கொஞ்சொ பேசி அதுக்கப்பறொ என்னாயிரு காலீல வந்து அவ லெட்டர் எழுதி வெச்சிட்டு போயிருவா இவ்ளோதா இவ்ளோதா நெக் க்ஸ்ட் எபிசோடு இவ்ளோதா நெக்ஸ்ட் எபிசோடு அதோட இந்த சீசன் முடியு அ அவ வ ந்து என்ன எழுதி வெப்பா அப்டின்னா எனக்கு நீ வேணு ஒனக்கு நா வேணுனு எனக் தெரியிது நீ வந்து அவங் கூட இப்ப நீ பண்றது வந்து இது ட்ராமாதா எ ஃப அ இவனோட ஃப்ரெண்டு ட்ராமாதா நீங்க ரிட்டன் பண்றீங்கன் எனக் தெரியிது ஆனாலு ஒனக்கு நா வேணுன் தெரியு எனக்கு நீ வேணு ஆனா இது இந்த இதுல நைன் அ நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக் கே அகைன்ஸ்டா இருக்கு அப்டி இப்டின்னு எழுதி வச் ச்சு அதுக்கப்றோ வந்து நீ நீ நீ வந்து இனி நம் நீ வந்து இந்த மெமரிஸோட நா இருந்துக்குற நா எங்க இருக்க இனிமே நா க்ளாஸ்க்கு வரமாட்ட ஓங் கண்லயு பட மாட் டே எங்க இருக்கே ஏதுன்னே ஒனக்கு தெரியாது உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்ட நீ ஹேப் பியா இருந்துக்கோ அப்டி சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு போயிருவா எங்க போயிருவானே தெரியாது
என்னடி இப்டி முடிக்கிறாங்க ஐயையோ
டைம் எப்டி அ அவ விட்டுட் போனாம் பாத்தியா இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய்ட்டு அவ கோவத்துல விட்டுட்டு போயிட்டா இப்போவு அதே மாரி கோவத்துல கோவத்துல இல்ல ஆனா இத வந்து விட்டுட் போயிருவா ஆனா விட்டுட் போயிருவான்னா அங்க இருக்குற அவனோட பாபில்லா இருப்பாங்கல்ல அவங்க எல்லா தீட்டி அவங்கட்லா சொல்லி கொண்டு போய் சேத் அங்க கொண்டு போய் விட்ருங்க அப்பில்லா ஏற்பாடு பண்ணிட்டு விட்டுட் போயிருவா அப்டியே இவளு கெளம்பி அங்க போயிருவா அவ்ளோதா நெக்ஸ்ட்டு எபிசோடு அதுக்கப்பறோ நா இனி ரெண்டு சீசன் இருக்கி நீ வேணா கூகுள் அடிச்சி பாரு
எனக் படிக்கிற அளவுக்கல்லா பொறும இல்ல
படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லையா ஆனா புக் ரீட் பண்றது நல்லது நா உக்காந்து நா ரீட் பண் நா ஸ்டார்ட் இங்கிலீஸ் அ தா இருந்ச்சி நா ஸ்டார்டிங்ல ரீட் பண்ணும் போது ஏனா வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சோ மெதுவா ரீட் பண்ணே ஆனா அந்த ஒரு ஒரு அடுத்தென்ன அடுத்தென்னன்ற ஒரு ஒரு ஒரு ஆவேஷத்துல கல்சரி பண்றே கடகடகடகடனு ரீட் பண்ணிட்டு போறேன் அப்டி நா பப்டி நம்மளோட ரீடிங் ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகும்
அதுவும் கரெக்டு தா நா இப்போ வேற ஒரு சீரீஸ் பாத்துட்டுருக்கேன் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு சீரீஸ் பேர் சொல்லிட்டு இருந்தேன்ல
ஆமா ஆமா போட்டு கதறிட்டு இருந்தியே
ஆ பாக்கணும் பாக்கணுனு சொல்லிட்டே இருந்தேனா பா அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கேன்
வாது எவ்வளோ சீசனே
சீச இப்பதா ஃபஸ்ட் சீசன் வந்துருக்கு அது வந்து இதுவும் நீங்க சொன்ன மாரி புக்கு தான் ஓகேவா அந்த ஒரு நீ என்ன இதுல புக் ரீட் பண்றியோ அதே புக் தான் இதுவும் ஓ கேவா அதே மாரி அந்த மொத்தமா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பேர் வரும் ஓகேவா வேட்டனு ஒரு பேர் வரும் அதாவது அது என்னன்னா அந்த அதோட அதோட இதா இதுவும் அதோட ஸ்டோரி இதுவோ சோ அது அதே தா பட் ஆனா இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்டி வேற மாரி இருக்கு பட் ஆனா நல்லா போ குது பட்
எதுல பாக்குற
நா வந்துட்டு ஒரு ஆப்ல பாக்றே
போ
நல்லாருக்கு நல்லாருக்கு மீன்ஸ் ஐ திங்க் உனக்கு புடிக்குமா என்னன்னு தமிழ் இல்ல இங்கிலீஷில பாத்துட்டுருக்கே
உ
ஆனா உனக்கு புடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு புடிச்சிருக்கு பட் ஆனா சிலது புடிக்கல
டென் ஆன் டென் ஆன் டென் குடுக்க முடியல ஒரு டென்னக்கு வந்துட்டு சில சீன்ஸ் எல்லா டென் ஆன் டென்னே குடுத்தடலா சில சீன்ஸ் எல்லாம் இப்டி சொல்றது டக்குன்ன ஹார்ட் வந்து ஏத்துக்க மாட்டது என்னடா இங்க இப்டி எல்லா பண்றாங்க அப்டின்னு தா தோணுது அப்டியா டக்குன்னு ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தன்னா அ ஆ எப்டி சொல்றது ஆ ஹீரோயின் வந்து ரேப் பண்ணபட்ருப்பா அதுலருந்து வெளிய வருவா ஸோ அவளுக்கு ரொம்ப பேக்ரவுண்டில ரொம்ப வேர்ஸ்ட்டா இருந்திருக்கு ஹீரோயின்கு ஸோ அது யாரால் அவ ரேப் பண்ணபட்ருப்பானா ஒரு ஹாக்கி பிளேயர்னால
ஓ
கரெக்டா அவ ஃபால ஆகுறது ஒரு ஹாக்கி பிளேயரா தா இருக்கு அந்த மாதிரி ஒரு கத நல்லா இருக்கு ஓக்கே ஃபஸ்ட் அவங்க ரெண்டு பேரு பண்ணுவாங்க ரிலேசன்ஷிப்ல இருக்கிற மாரி அப்றோ உண்மைய ரிலேசன்ஷிப்
இதுவு கிட்டத்தட்ட அதே மாரி தான
என இதுல வந்து இவங்க கான்ட்ராக்ட் மேக் பண்ணிருப்பாங்க என்னன்னா ஹீரோ இருக்கான் லை ஹீரோக்கு வந்துட் டே படிப்பு வராது ஓக்கேவா அப்போ நீ இப்ப ஹாக் இங்கெல்லா விளாயாடனும் அப்டின்னா படிப்பு வருனுல்ல படிப்புல ஒரு அளவுக்கு மார்க் எடுத்தா தானே ஹாக்கி எல்லா விளாயாட விடுவாங்க
ம்
ஸோ அதனால நீ அவளுக்கு ஹீரோயின் கொஞ்ச நல்லா படிப்பா ஸோ அதனால நீ எனக்கு இந்த எக்ஸாமை எனக்கு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்போ ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டுருப்போ ஒரு க்ரஸ் மாரி இருக்கு அப்போ வந்துட்டு நா அந்த பையனை உனக்கு செட் பண்ணி தரேன் அப்டின்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க சும்மா ஃபேக் ரிலேஷன்ஷிப் மாரி இருப்பாங்க அது அப்டியே மாறி மாறி ஓக்கே நாட் பேட்
எல்லாம் வந்து பாத்துட்டு எனக்கு ஒன்னு ஒண்ணுமே எனக்கு அவங்க பிளாஷ்பேக் ஒழுக்கமா காட்டவே இல்ல தானே பிளாஷ் பேக் அங்க இங்க இப்டி இப்டி வந்துட் வந்துட்டு போகும் அப்ப நான் அது பாத்து எனக்கு வந்து சரியாவே எனக்கு புரியல ஏன் இவ அப்படி பண்ணா ஏன் இவ இப்படி பண்ணா இவ ஏன் இத கேட்டிருக்ககூடாது ஏன் இத இவன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட் கேள்வியெலாம் நெறைய இருந்துச்சு ஆனா நான் ரீட் பண்ணி பாத்தனா ரீட் பண்ணி பாத்தப்போ எனக்கு வந்து தெரிஞ்சு ஃபுல்லாலா ரீட் பண்ணல கொஞ்ச கொஞ்சந்தா ரீட் பண்ணேன் அப்புறம் இந்த கடைசி எப்பிசோடு தான் ஃபுல்லா உக்காந்து ரீட் பண்ணேன்
ஓ இப்ப ஒரு எப்பிசோடுனா அது எவ்ளோ பேஜ் கிட்ட வருது
ஒரு டென் பேஜ்
டென் பேஜு கிட்ட வருதா
ஆமா ஏன்
இல்ல அவ்ளோ பொருமையா இல்லே அவ்ளோ பொறுமையா உக்காந்து நீ ரீட் பண்றேன்னு நெனைக்கறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான்
பொறுமையா எல்லா ரீட் பண்ணல கட கட கட கட கட டப்பு டப்புன்னு ரீட் பண்ணிட்டு போய்ட்டேன் நான் பாட்டுக்கு
இல்ல ஒரு எடத்துல உக்காந்து நம்ம ஒக்காந்து ரீட் பண்ண போறோன்ற மகிழ்ச்சிஇல்ல இப்ப நம்ம மைன்ட் செட்வந்து ஃபிக்ஸ் பண்ணோல நம்ம எப்போ ரீட் பண்ண போறோம் அப்டி
எனக்கு நைட்டு தூக்க வரலையா அப்பறம் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன் எத்தன மணிக்கு ஒன்றைக்கு இப்பதான் வந்து படுக்வே செஞ்சேன் படுத்துட்டு ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கு போது என்னாச்சு எனக்கு ரீல்ஸ்ல இப்பிடி வந்துச்சு என்ன நெக்ஸ்ட் எபிசோடு எல்லாரும் டிஸ்யூ பேப்பரல்லாம் ரெடி பண்ணி வச்சு க்கோங்க அழுகறதுக்கே இது புக்கு நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு
ஆ
அப்ப நான் என்ன பண்னேன் சீரி என்னடா இது அப்பிடின்னு சொல்லிட்டு நான் போய் பாக்கலானு சொல்லி நான் அப்பதான் உக்காந்து நான் ரீட் பண்ணி பாத்தேன் அப்டியே ரீட் பண்ண அப்டி ரீட் பண்ணி ரீ்ட் பண்ணி எத்தன மணி ரெண்டு ரெண் ஏ நா மூணு ரெண்டே முக்காலுக்கும் மூணு மணி மூணு மணிக்கு ஆரம்முச்சேன் அஞ்சு மணி வரைக் ரீட் பண்ணே
ஓ ஓக்கே பரவால்ல உம் என்னன்னம்மோ ஒரே இருபது நிமிஷத்துல பாத்துட்டு போயிருவோம். நீ என்ன ரெண்டு மணி நேரம் ரீ்ட் பண்ணிருக்க அவ்ளோதான் இப்ப ரீட் பண்ணும்போது உனக்கு அதல்லா இமேஜின் பண்ண முடியுதா அந்த சீன்லாம்
ஓ ஓ ஓ பண்ண முடியும் ஆனா சில டைம் என்னன்னா நான் ஒரு ஒன்னு ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணி அது இப்படின்னு சொல்லி நான் நெனைச்சு வச்சிருப் பேன் பாத்தா க கடைசியல என்ன ஆயிருக்கும் ஆ திருப்பி அதாவது இப்போ ஒ அங்க அந்த ஒரு ஒரு புள்ள பாம்பு மாரியே இருக்கும் அவளோட மூஞ்சி அவ வந்து ரெஸ்ட் ரூம்ல வச்சு அடிப்பால்ல ஆ முடிவெட் வட்டில் வுடுறதுக்கு வருவால
ஆமா ஆமா
அப்ப வந்து என்ன ஆகும் அப்ப வந்து இ இன்னொருத்த வந்து இவன இன்னொருத்த டப்புனு உள்ள வந்துறுவான்ந்தானே
ஆமா ஆமா ஆமம்மா
சீன்ன படிச்சிட்டுருந்தேன் படிச்சிட்டிருக்கும் போது எனக்கு அது அந்த சீன்னு தெரிஞ்சிருச்சு படிச்சிட்டிருக்கும் போது இவளோட இவ அந்த ஹீரோயின் இருக்கால்ல அவளோட மைண்ட் செட் அவ இப்ப என்ன யோசிக்கிறா அப்டின்றதையும் அதுல சொல்றாங்க நான் என்ன நெனச்சிட்டேன் அத அவ அத து ரீட் பண்ணும் போது ஓ இந்த சீன் முடிஞ்சிருச்சு போல முடிஞ்சதுகப்புறம் உட்காந்து நெனைக்கிறா போலனு பாத்தா டா அதுக்கப்புறம் தான் அவனே வாரான் அப்பதான் தெரிது து ஓ இந்த சீன் இன்னும் முடில அப்டின்னு
ஓ இது நம்ம பாக்கும்போது அந்த உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு என்ன சொன்ன
ஒரு சில கன்ஃபியூஷன் வருது ஏ ஒரு நிமிஷம் இரு எங்க அம்மா கூப்ட்றாங்க என்னன்னு கேட்டு கூப்பட்றேன்
ஆஹ் ஓகேடி ஆஹ்